வணக்கோம்மா நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கோ நீங்க நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லாருக்கோம்மா என்ன பண்ணிட்ருக்கீங்க நீங்க
நா வீட்லதா ஹவுஸ் ஒய்ஃப்
ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்ளா சேரி சேரிங்கமா வேற எதா ச்சு ஒர்க் பண்ணிட்ருக்கீங்ளா வீட்ல இருந்து
இல்ல வேற எது ஒர்க் பண்ணல
ஆ சேரி சேரிமா ம் ம்
இப்ப எதாது தலைப்பு வச்சிருக்கீங்ளா
அப்டியெல்லா எதூ கெடையாதுமா அ கால் பண்ணிட்டு நார்மலா எதாவ்து பேச வேண்டியது தா நீங்க எதாவ்து இருந்தா சொல்லுங்க எத பத்தியாவ்து பேசுலா அப்புடினா பேஸ்லா
ம் சேரி ஓகே சாப்ட்டுட்டீங்ளா காலேல
ஆ முடிஞ்சதுமா சமையல முடிச்சுட்ட ஆ ம் இன்னுஸ் இப்போதிக்கு இங்க ஆனாலு மத்தியானோ லஞ்ச்சு இன்னு அதா கெடையாது நா நாங்க லேட்டாதா சாப்டுவோ ம் பசங்க ஸ்கூல் போறாங்ளா உங்ளுக்கு எத்தன பேரு பசங்க
எனக்கு ஒரே ஒரு பொண்ணு
ஸ்கூல் போறாங்ளா
ஆ ஸ்கூல் போறாங்க
ஆ சேரி சரிங்கமா என்ன படிக்குறாங்க ம் சேரிம்மா ம் ஆ எத பத் தியாவது பேசலா அப்டின்னு பாத்தா நீங்க சமையல் ஏதாவது
ம் ஆ சரி நா பேசுற அவங்கள்ட்ட நா பேசற
ம் சேரி சொல்லுமா
ஆ இப்போ கொழம்பு தூள்லா நீங்க வீட்ல வீ்ட்லயே அரைச்சிப்பீங்களா இல்ல ரெடிமேடா கடையில வாங்கிப் கிப்பிங்களா
அ இல்லம்மா நாங்களே அரைச்சிக்கிறது தா எல்லாமே காய வச்ச வச்சுட்டு நாங்க அரச்சிப்போ
இதுல என்னெல்லா நீங்க சேத்துப்பீங்க ஒரு ஒரு கிலோவா இல்ல இந்த கிலோ கணக்குக்கு என் எவ்ளோ சேத்திப்பிங்க அப்டிங்கற மாதிரி சொல்றீங்களா
எனக்கு எங்க மாமியார் இருக்காங்க அவங்கதா மோஸ்ட்லி எல்லாமே செய்வாங்க
ஆ
ஆ அது தனியா அதிகமாக போட்றாங்களோ மொளகா அதிகமா போட்றாங்களோ எனக்கு அந்த ஒரு இது தெரியல ஒன்றரை கிலோக்கு ஒரு கிலோ போடுவாங்க ம் ஆமா ஆமா அதுக்கப்புறமா வந்து இந்த கொம்பு மஞ்சள் இருக்கு பாத்தீங்களா அதையு காய வச்சு இடிச்சு போடுவாங்க ஆ அதுக்கப் அப்புறமா கருவேப்பில இது மட்டுதாம்மா போடுவாங்க மத்த வேறு எதுவு போட மாட்டாங்க ஆ இல்லமா அதெல்லா எதுவுமே போட மாட்டாங்க ம்
ஆ
நீங்க வீட்லயே செய்வீங்களா
ஆமா நாங்க வீட்லேதா செய்வோ
ஆ சேரி சேரிம்மா நீங்க என்னென்ன போடுவீங்க
நாங்க வந்து ஒரு கிலோ தன்யாவுக்கு அரக்கிலோ அர கிலோ முக்கா கிலோ அளவுக்குதா முக்கா கிலோனா முழுசா முக்கா கிலோ நா போட மாட்டோ ரொம்ப காரம் நாங்க அதிகமா எடுத்துக்க மாட்டோ அதனால அந்த முக்கா கிலோ வாங்கி அதுல கொஞ்ச மிளகா நாங்க எடுத்துப்போ வீட்டுக்கினு
ம் சேரி சேரிம்மா
அந்த மிளகா சேத்துப்போ அப்புற வந்து கல்லப்பருப்பு சோம்பு ஜீரகம் மிளகு அந்த மஞ்சள் அதெல்லாமே நாங்க சேத்துப்போ ம்
ம் மா
இன்னொன்னு இந்த வத்தல் எல்லா போடுவீங்களா மா வத்தல் கொத்தர வத்தல் அந்த மாதிரி
ஆ போடுவேமா ஆனா இந்த வருஷம் நா போடல எனக்கு துனைக்கி ஆள் தேவப்படுறாங்க அது ஒருத்தரால போட முடியாது இல்லயா
ஆ
போன வருஷம் வந்து எ பையன் அந்த மாரி எல்லோரு நின்னாங்க கொஞ்ச ஹெல்ப்பா இருந்தது இந்த தடவ யாரு இல்ல தொணைக்கி யாரு இல்லாத னால போடலமா
ம் அதுஇந்த மா வத்த எல்லா எப்டி போடுவீங்க அதெல்லா வந்து நாங்க பஸ்ட் வந்து நா எங்க மாமியார் வீட் ல வந்து ஒன்னா இருந்தோ அவுங்க வந்து அவுங்களேதா போடுவாங்க எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது இங்க வந்து இப்ப நாங்க தனியா வந்திருக்கோ ஆ
த்தூ எனக்கு அந்த மாரி எதுவுமே ஞாபக வெச்சிக்க மாட்டமா எனக்கு தெரியு அ அந்த அளவுக்கு ஞாபகமு இருக்காது இப்போ இன்னக்கி போடணு அப்டியென்னா நா யூடிப்புல பாத் துஅத கரெக்டா அவுங்க சொல்ற அளவுக்கு மட்டுவ் தாமா நா போட்டுட்டு வருவே எ துவா இருந்தாலு இந்த வத்தல் இந்த மாரி வீட்டுல வேற ஏதாச்சு வெரைட் தியா சமைக்கணு அப்டினாலுமே சரி அப்பதிக்கி அப்ப யூடியூப் பாத்து அத வெச்சு சமைச்சு குடுத்துருவே ம் அ ஏதாவது வெரைட்டியா இருந்தா
ஏங்க இந்த வத்தல் எல்லா போட்றது அப்டினாக்கா யூடியூப் தா பாப் ப அந்த வடகம் போட்றதுல இருந்து வத்தல் போட்றதுல இருந்து யூ அப்போதிக்கி யூடீப் வெச்சு பாத்துட்டு அப்ப எப்டி சொல்றாங்களோ அதே மாதிரி போட்டுறது அந்த மாதிரி உங்கள மாதிரி தா எனக்கு சரிய வந்து ஞாபகோ இருக்காது மத்தவங்க வந்து கேக் கும் போது எப்டி போட்ட இது அப்டினு கேக்கும்போது அதுவா அது எப்டி போட்டன்தெர்ல அப்பதிக்கி செல்ல பாத்து போட்டுட்டே அப்டின்ட்டு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு வந்துருவே
அத அத நான்வெஜ்ஜு இது எல்லாமேமூ அவ்ளோதாமா ப அதுல பாத்து எதாவது ட்ரை பண்ணி குடுப்ப நா வந்து
ம்
ஆ ரசதூளூ எதுவு போ ரசதூள் மட்டு வெறு மெளகு ஜீரக மட்டுந்தா அரைச்சி வெச்சுப்பே அதுலயு நெறைய பேர் வந்து அரிசி வறுத்து போட்றாங்க பருப்பு போட்றாங்க இது எல்லாமே போட்றாங்க ஆனா நா வந்து வெறுமமிளகு ஜீரக் அவ்ளோதா போடுவே ஜீரகோ கொஞ்ச அதிகமாக இருக்கு மெளகு கம்மியா இருக்கு ம் நா அது மட்டு வந்தா அரைச்சி வெச்சுப்பே ரசதூளு எப்புடின் பாத்தீங்கனா
எல்லா சில பேர் பாத்தீங்கன்டாக்க இப்ப நம்ம செல்லுலயே பாத்தோ அப்புடின்னாக்கா அதோட வந்து பருப்பு அதுல வந்து துவரம் பருப்பு அரிசி அதெல்லா கூட வந்து சேத்துப்பாங்க இல்லையா நா வந்து நெறைய அ இப்ப வந்து கொழம்பு தூள் அரைக்கிறே அப்புடின்னாக்கா வந்து நா பாப்பே செல்லுலையே வந்து நம்ம எப்போது அரைக்கிறத விட வேற மாரி அரைக்லாமா
புதுசுல இங்கியு அப்புடிதாமா பண்ணிட்ருந்தாங்க எல்லா பருப்பு வகையு உளுந்து தொவரம்பருப்பு இதெல்லாமே அ அ வருத்துட்டு அ போடுவாங்க அரிசியு அதுல வருத்துட்டு போடுவாங்க ஆனா கொஞ் ச்ச நாளுக் அப்புறமா அதெல்லா எதுவுமே போட்றது கெடையாது
ம்
அ வெறு மொளகா தனியா அந்த மஞ்சள் கொம்பு இதுதா அ மத்தபடி நம்ம எப்பவாது இந்த காஞ்ச ச மொளகா கிள்ளி வெப்பே இல்லையா ரசத்துக்கு அப்டின்ட்டு கிள்ளி போடுவ அந்த வெரைங்க இதெல்லாமு சேத் து அரைச்சிட்டு வர வேண்டியத் தா ஒரு ரெண்டு நாள் நல்லா வெயில் காயஞ்சி ரெண்டு நாள் காய்ஞ்சதுன்னா எங்குளுக்கு கொஞ்ச வெயில் கம்மியாதா இருக்குமா
ம்
ஓ கண்டிப்பா ஒரு மூணு நாளாவது நம்ம காய வைக்கணும் இங்க அதே பத்தி தமிழ்நாட்டுல நீங்களெலாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் காஞ்சிரும் எங்களுக்கு அப்படி கிடையாது ஒரு நாங்க வந்து ஆந்திராமா
ஆந்திரா ஆ
ஆ அதனால எங்களுக்கு ஒரு மூணு நாளாவது ஆகும் அது காயறத்துக்காக மூணு நாள் கழிச்சு தான் நாங்கள் மிஷினுக்கு எடுத்துகிட்டு போயி்ட்டு போட்டுட்டு வந்துருவோம் ம்
சரி சரி
அப்படி போட்டாலுமே எங்க வீட்டுக்காரர் திட்டிட்டே இருப்பாரு
அடுத்து வேற வேற எதாவது பேசுங்க நீங்க சொல்லுங்க ஊர்ல உள்ள ஃபெஸ்டிவல் பத்தி ஏதாவது சொல்லுங்க எப்படி நீங்க கொண்டாடுவீங்க
எது ஃபெஸ்டிவல்ஸா பண்டிகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க வருஷ பிறப்பு கொண்டாடுவோம் ஆ அது வந்த தான் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் நாத்தனார் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு ஒருத்தங்க இறந்துட்டாங்க
ஆ
அவங்களுக்கு துணிங்க வைப்பாங்க
ம்
அதே மாதிரி எங்க மாமியாரோட மாமனார் மாமியாருக்கு இவங்களுக்கெல்லாமும் துணிங்க வைப்பாங்க இப்போ சமீபத்தில இந்த ஜனவரி மாத இன்னொரு நாத்தனாரும் இறந்துட்டாங்க அடுத்த அடுத்த வருஷம் தான் இன்னும் அவங்களுக்கும் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி துணிங்க வச்சு வருஷப்பிறப்புக்கு படைப்போம் அதுக்கப்புறமா பெருச பெருசா பண்றோன்னா காவடி எடுப்போம்
ம்
ஆடி மாசத்தில வர காவடி அது பண்ணுவோம் வருஷத்துல ஒரு நாலு பண்டிக அஞ்சு பண்டிகமா ரொம்ப நல்லா செய்யோ அப்டின்னா நீங்க என்ன செய்வீங்க
நாங்க எங்க தமிழ்நாட்டுல எல்லாமே புரில
தீபாவளிக்கி சில பேர் இங்கெல்லா நோம்பு கொண்டாடுவாங்க அ உங்களுக்கு அந்த மாரி இருக்கா கையில கயிறு கட்டுவாங்க பாத்தீங்களா எங்களுக்கும் கெடையாதும்மா அதெல்லாம் ஆனா அம்மா வீட்ல இருக்கு
அ
அம்மா வீட் வீட்ல வந்து மொரத்ல வெச்சி எல்லாமே அதிரசோ எல்லாமே வெச்சி கோயிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு அந்த கதையெல்லா கேட்டுட்டு அதுக்கப்றமா தா இங் வீட்டுக்கு வந்து பூஜைப் போட்டு அந்த மாரில்லா பண்ணுவாங்க ம் அ அவுங்ளுக்கு இருக்கு எனக்கு நோம்பு கெடையாது நாங்க வெறும் இந்த வருஷ பிறப்பு ஒண்ணு புரட்டாசி மாசோ அந்தப் பண்டிக பண்ணுவோ அ அ அதுக்கப்றமா ஆடி மாசோ விநாயகர் சதுர்த்தி அதுக்கப்றமா இந்த ஊர் நாங்க இருக்கற்து வந்து டவுன் தா அம்மன் திருவிழா ஒரு வர்ஷத்துல ஒரு தரவ அம்மன் திருவியா ரொம்ப சிறப்பா நடக்கு இங்க
ஆந்த் அ சொல்லுங்க கேக்குதா அ ஆந்த்ரால வந்து என்ன ஸ்பெஷல்
என்ன ஸ்பெஷல் அப்டின்னா எங்க ஊரு பொறுத்த வர்ல்யு புளி இருக்கில்லயா
ஆமா
அ இண்டியா முழுவமே இங்கருந்து தா புளி எடுத்துட்டு போவாங்க எக்ஸ்போட் ஆகு இங்கருந்து தா ஆ அதுதா இங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு எல்லாருமே இங்க எ என்ன பண்ணுவாங்க அப்டினா புளிதாமா வியாபாரோ பண்ணுவாங்க அ பெண்கள் எல்லா ருமே வந்து இந்த புளி நெறுக்கி தருவாங்க அந்த இத படிப்பு வராதவங்க நறைய பேர்மே அந்த வேல தா பண்ணிட் ருக்காங்க இங்க
ம்
ஆ ஆனா புளி தா இங்க ஃபேமஸ்ஸு அதுக்கப்மா ஆந்த்ரால ஃபேமஸ் அப்டின்னா அ அந்த சைடு குண்ட்டூரு அந்த மாரி இருக்கறவங்கல்லா இந்த மெளகா அ மொளகா வந்து அவுங்க வளைய வெப்பாங்க ஆமா ஆமா ஆமா அதெல்லா இரு க்கு
வே
மத்தப்படி இனி என்னருக்கு ம் எங்க இதுக்கு ஆந்த்ரா க்கு ரொம்ப ஃபேமஸ் அப்டின்னா இப்ப பெருமாள் கோவில் தா திருமலாக்கு தா அ அதிகமாக ஆந்த்ரா அப்டினாலே ஞாபகோ வரு எல்லார்க்கு நீங்க வந்துருக்கீங்ளா
இல்ல நா வந்ததுல்ல ஆனா ரொம்ப ஆச அங்க வர்ணு அப்டின் சொல்லிட்டு
அப்டிங்ளா கண்டிப்பா வந்துட்டு போங்க அவரு ஒரு தரவ வந்தீங்கன்னா அதுக்கப் றமா வர்ஷா வர்ஷோ வருவீங்க
ஆ
ம் ஆனா கொஞ்சோ பாத்துட்டு வரணு நம்ப ஆன்லைன்ல இந்த மாரி எல்லா அதிகமான கூட்டோ இருக்கா என்ன அதுங்கல்லா பாத்துட்டு வந் தீங்கன்னா அம் அ ரொம்ப நல்லாருக்கும்மா அங்க வந்து கோவில் வந்து ஆனா அவர பாக்க
புல சந்திக்கலா
அ நன்றிமா